வணக்கம் தோழி தெளிவா கெ நலமா இருக்கே தோழி தெளிவா கேக்குதா தோழி
ஆ தெளிவா கேக்குது தோழி நீங்க அழைப்ப தொ டருங்க
ஆ சரிங்க தோழி சாப்ட்டீங்ளா தோழி ஆ நா சாப்டே தோழி நீங்க சாப்டீங்ளா?
இரவு உணவு என்ன தோழி நீங்க தயார் தயார் பண்ணீங்க?
முட்ட தோச தோழி நீங்க தோழி ஏய் முட்ட தோச தோழி ஓ
என்ன சரி தோழி எல்லா இரவு உணவு ஃபுல்லாவே முடிச்சிட்டீங்களா தோழி.
முடிச்சாச்சி தோழி ம் ம். நாங்க எங்க வீட்ல பொறுத்த வரைக்கே எட்டு மணிக்கெல்லா சாப்ட்ருவ தோழி.
நல்ல பழக்க தா தோழி இரவு உணவு வந்து ஏழு மணிக்கு உள்ளயே என்ன சாப்பிடல தோழி குழந்தைகளோட சாப்.
அப்டியா தோழி எங்க வீட்ல எல்லாருமே சாப்ட்டாச்சி தோழி.
நல்ல விஷயம் தோழி இரவு உணவு இவ்ள சீக்கிரமாவே சாப்றது.
ஆமா ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்களும் சாப்ட்ருக்க வேண்டியதானே மணிதா ஒன்பது மணி தாண்டி விட்டது.
இல்ல இனிமேட்டு தா தோழி சாப்புன்னும்..
செரி என்ன ஆ சமையல் தோழி சமையலா சாதம்மா டிஃப்பனா
இட்லி தா
ஓ இட்லி தானா தோழி.
அ ஆமா தோழி
செரிங்க செரிங்க தோழி குழந்தைகள்ளா என்ன பண்றாங்க.
குழந்தைங்கள்ளா சாப்றாங்க தோழி.
அ செரிங்க தோழி இன்னைக்கு ஏதாவது ஓரு
அஹ ஏ தோழி இப்ப வந்து இரவு உணவு முடிச்சிட்டிங்ளா தோழி. தோழி கேக்கதா தோழி கேக்கதா தோழி தோழி கேக்குதா தோழி
கேக்குதா உங்ளுக்கு ஆஹ சொல் ஆஹ எனக்கு நல்லா கேக்குது நீங்க ப் பேசிட்டே இருங்க
ஆ இரவு உணவு தோழி அஹ வெப் வெறும் தோச மட்டும் தா சாப்ட்டீங்ளா தோழி இல்ல சாதமும் சேத்து சாப்ட்டீங்ளா தோழி.
இல்லல்ல முட்ட தோச சாப்டோம் தோழி இன்னைக்கு காலையல இருந்து பாத்தீங்கன்னா புரதச்சத்து எதுமே எடுத்துக்கவே இல்ல அதனால இரவு உணவலையாது அத ச சேத்து போமேன் சொல்லிட்டு முட்ட தோச ஊத்தி சாப்ட்டோம் தோழி.
சரி தோழி சரி தோழி சரி தோழி மழ மழயா தோழி.
இல்ல தோழி இல்ல தோழி இங்க நல்லா இன்னிக்கு வெயில் தா தோழி.
வெயிலு தா தோழி உண்மையே வந்து. உப்பசல் நெறைய இருக்கறனால உக்கார முடில தோழி ரொம்ப அதனால நம்ப வந்து என்னென்ன நீர் பாகங்கள்லா ஜூஸ்லா குடிக்கலா தோழி. இந்த வெயில் நேரத்துக்கு நம்ப எது மாரி. அ தேனி இது எப்டி சொல்றது நீர் ஆகாரமா எப்டி தோழி எடுத்துக்குறது
அ கே இந்த காலகட்டத்துக்கு ஏத்தமான ஒரு கேள்வி தா கேட்டிருக்கீங்க தோழி வந்து
கேக்குதா தோழி தோழி பேசுறது கேக்குதா தோழி
கேக்குதா உங்களுக்கு ஆ எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதா ஆ சரிங்க தோழி இந்த பழைய நீர் ஆகாராம் சொல்லுவோ இல்லையா பழைய சாதம் முதல் நாள் வடித்த சாதம் இருக்குல்லையா அந்த அந்த தண்ணியில மோரு ஊத்தி வெங்காயம் போட்டு காலையில குடிக்கது உடலுக் கு வந்து குளிர்ச்சி தோழி ஃபஸ்டு அது இல்லா கம்பங்கூழ் கேப்பங்கழ் இது இருக்கு இல்லயா தோழி இது சாப்பிடலாம் இளநீர் பருகலாம் வந்து
இதெல்லா உங்க வீட்ல வந்து செய்றீங்களா தோழி
அ ஏ எதாது பழைய சாதத்துல உள்ள நீராகாரம் வந் எங்க வீட்ல டெய்லீமே தின தோறும் சாப்படுவா த்துக்கும் தோழி கம்பங்கூழ் கேப்பங்கூழ் வந்து வாரத் துல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அத எடுத்துபோம் தோழி
நல்லது தோழி
அத எடுத்துபோ நாங்க வந்து வாரந்தோறும் ஞாயிற்று க்கிழமையானா காலை உணவு வந்து எங்களுக்கு அது தா தோழி எப்ப யாரு இளநீரு ஆ ஆமா
அப்ப வாரத்துல இருமுறை எடுத்துக்குவீங்க
ஆ கண்டிப்பா தோழி அது இல்லாம இளநீர் இளநீர் சாப்பிடலாம் நன்னாரி சர்பத்து இருக்குல தோழி அது தா
வேற தோழி சொல்லுங்க தோழி தோழி கேக்குதா தோழி தோழி கேக்குதா தோழி தோழி நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா தோழி
உங்களுக்கு கேக்குதா
தோழி
அதான் என்ன காரணன்னே தெல்ல தொழில்நுட்பக்கோளறாதா இருக்கு
என்னன்னு தெர்ல தோழி
அ நானு ஒரு எடத்துல நின்னு சிக்னல் கிடைக்கிற இடமா தா பேசுறே
ஆ சரி செரி தொழி ஆ அப்டியாபட்ட உணவுனா தோழி நாங்களு நீர் ஆகார வந்து காலையிலேயே என்ன பண்ணுவோ தோழி தனியா ஒரு சில்வர் பாட்டில்ல வந்து உப்பு போட்டு அதோட மோர் கலந்து அ சின்ன வெங்காயோ அரிஞ்சு போட்டு கூட நாங்க வெளியில எடுத்துட்டு போவோ தோழி ஏன்னா நம்ம வெளியில ஒர்க்பன்றது பன்றதுக்கு வந்து அ எனர்ஜி நெறைய தேவ அதனால வந்து நம்ம வந்து அதனால நம்ம மோர் அதிகமா சாப்பிடுறது நல்லதுதானே தோழி
ஆமா தோழி ஆமா தோழி அதாவது ஏழை பணக்காரன எந்த வித்தியாசம் இல்லாம எல்லாராலையு சப்
ஆமா தோழி சரியா சொன்னீங்க தோழி அதுவு வந்து நமக்கு தரமா கடைக்கு இதா என்ன பாருங் தோழி இந்த தயிரு பாத்தீங்கன்னா தோழி இந்த கடையில அ அடைக்கப்பட்ட பால் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட தயிர் வந்து நம்ம யூஸ் ஸ் பன்ன கூடாது தோழி
அ நீங்க சொல்றது வாஸ்தவோ தா ம்
வீட்டு்ல வந்து நம்ம பசும்பால் வச்சு அதுக்கு முன்னடியல்லா தயிர் கடைவாங்க கேள்விப்பட்டி
ஆமா ஆமா கேள்வி கேள்விதா பட்டிருக்கன்ன தோழி நேர்ல பார்த்தது கெடையாது
அ அது மாரி நா என்னுடைய சிறு வயதிலேயே தோழி எங்க வீட்டுக்கு பக்கத்திலயே வந்து நெறைய மாடு வந்து பண்ண மாரி வச்சிருந்தாங்க தோழி நா சின்ன வயதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொம்பு எடுத்துட்டு போய் இவ்வளோ பூ கொடுத்தா அவவ்வளவு கொடுப்பாங்க தோழி கேட்டா கேட்டா அந்தோட வாசனை பத்தி பாத்தீங்கன்னா தோழி இப்ப நம்ம நம்ம உர ஊத்தி சாப்பிற தயர்ல அது இல்ல தோழி ஏன் தோழி எதனால தோழி உங்களுக்கு எது தெரியுமா தோழி தோழி கேக்கிறதா தோழி உஹம் உம் தோழி நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா தோழி
உங்களுக்கு கேக்குதா ஹலோ ஆ அதா எடையல எடையல என்னாதுன் தெல்ல கோளாறு காலமா காரணமா இருக்கு இருக்க மாட்டேங்கது வேற அதான் நம்ம வீட்லயே வளர்க்கக்கூடிய மாடுகளிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறப்ப அது நம்ம நம்ம கைப்பட செய் ரப்ப அது வந்து அ எந்த ஒரு கலப்படமும் இல்லா இருக்கனால அப்ப வந்து வாசனையே இருந்தது சுவையும் இப்போ வந்து எல்லாமே வந்து வேதி பொருட்கள கலந்து செய்யறனால கிச்சன்ல தானே செய்றாங்க உங்களுக்கு அப்ப அதுக்கான ஆ சுவையும் அதற்கான மனமும் மட்டுமே தானே இருக்கும் தோழி
ம் கண்டிப்பா தோழி ஹெல்தியா கிடைக்கிறது வந்து எப்போதுமே வந்து ஒருபடி சுவை மேலதான் ஆ அது நமக்கு வந்து செயற்கை பொருட்கள் அடைக்கப்பட்டது சாப்பிடுறது அது ஒரு டேஸ்டே இல்ல தோழி
ஆமா சேரி வேற நம்ம இந்த ம் சேரிங்க தோழி இது இல்லாம வேற எந்த முறையாது இருக்குதா இந்த பால்ல தயிர் ஆக்குறதுக்கு எது உங்களுக்கு தெரியுமா
ஆ பால அப்டி ஒன்னு தோழி நாம்ம மோர் வாங்கி தா ஒர ஊத்தி தா பண்ணுவன் தோழி அப்டி இல்லைன்னா கூட நம்ம பச்சை மிளகா பால்ல ஒரு இல்லைன்னா ஒரு முழு பச்சை மிளகா முழு பட்ட மிளகா போட்டா கூட போட்டா கூட அது உரைஞ்சிரும் தோழி தோழி கேட்கிறதா தோழி தோழி கேக்கிறது
ழி கேக்குதா அ கேக்குது கேக்குது தோழி ஆ எனக்கு ஆமா ஆமாங்க தோழி
அத நீங்க செஞ்சு பார்த்திருக்கீங்களா தோழி
நா இது ரெண்டையும் செஞ்சிருக்கேன் மூணாவத ஒரு ஒரு முறையும் செஞ்சிருக்கேன் தோழி நம்ம இஞ்சு இருக்குல்ல நம்ம வீட்ல சமையலுக்கு பயன்படுத் த்துவேல்ல இஞ்சி அந்த இஞ்ச கூட வழ காய்ச்சி ஆற வச்சிட்டு அதில ஒரு துண்டு இஞ்சி போட்டு மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா நல்ல கெட்டியான பதத்துல தயிர் கிடைக்கும் தோழி இதெல்லா வந்து ஆமா ஆ தோல செதுக்கிட்டுதான் இல்ல இல்ல தோல் செதுக்கிட்டு அப்டியே எடுத்து காய்ச்சின பால எடுத்து போட்டு நைட்டு வச்சுட்டு இரவுல வச்சுட்டு பகல்ல காலையில எழுந்து பாத்தீங்கன்னா நல்லா திக்கா கெட்டியா இருக்கும்
அப்படியா தோழி நா மோர் உர ஊத்தறதுக்கு சில டைம் வந் எதிர்பார்த்து பக்கத்து வீட்ல வாங்கிக்குவே தோழி பரவால் நீங்க சொன்னத வந்து நா அ தயார் நிலைல. பண்ணி பாக்கறே தோழி
அ கண்டிப்பா செஞ்சு பாருங்க தோழி வந்து இதுவும் வந்து ரொம் பயனுள்ள முறையல இருக்கும் வந்து
செஞ்சு பாக்கறே தோழி ஏனா மோர் உரய வைக்கறது வந்து நமக்கு அதுக்கு மட்டும் தா தெரியாது தோழி உர ஊத்துனாதா அது உரையம் ஆ சரி தோழி பின்பு அடுத்த அடுத்த அழைப்புகள்ல வந்து நம்ப தொடரலாம் தோழி நன். தோழி
நன்றி தோழி நன்றி தோழி